அக்கா
ஹலோ
ஹலோ
வணக்கம் கேக்குதுங்களா
உம் கேக்குதுங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இரு கீங்களா
உம் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா காலையில
ஆஹ் காலைல சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா
உம் நான் இனிமேதான் சாப்பிடணும் என்ன சாப்பிட போறீங்க தோசை சாப்டிங்களா சேரி சேரி தோசைக்கு தொட்டுகுறதுக்கு
நான் தோசைக்கு வந்து பூண்டு சட்னி கார சட்னி செஞ்சேன்
சேர் சேரி நா இனிமே நா இனிமேதா சமைக்கவே போறே
ஒ ஏ மணிதா பத்துரை ஆகப் போகுதே
என்க்கு கொஞ்ச ஒட்ம்பு சரியில்ல அதனால இனனிக்கு சமைக்கல ஸ்கிப் பண்ணிட்டே
சேர் சேர் சேர் சேரி ஒன்னு ப்ராப்ளோல்ல பசிக்குமே ஆன் டைம்க்கு ஆனா
செஞ்சு தர யாரு இல்ல
சேர் சேரி சேரி ஹாஸ்பிட்டல் போனீங்களா ஒடம் சர்ல்லங்குறீங்க ஹாஸ்பிடல் போனிங்ளா
ஆ நேத்து போன பட் இன்னு அது சரியான மாத்ரி இல்ல சோ பாத்துக்றக்கு யாராச்சு வைங்க ம்
ஹாஸ்பிடல் போய் ஒரு இஜ்ஜெக்க்ஷன் போட்டு வந்துருக்கலால்ல
போணு கூட்டு போக யாரு இல்ல வீட்ல ம் யா
அப்ற ஹஸ்பண்ட் இருப்பாங்க இல்லையா
அவங்க ஃபங்க்ஷன் இருக்குன்னு ஃபங்க்ஷனுக்கு போய்டாங்க
ஒண்ணும் பிரச்சன இல்ல கொஞ்சம் சாப்ட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு பக்கத்து ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா போய் இன்ஜெக்க்ஷன் பண்ணிட்டுவாங்க என்னா சாப்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க கஞ்சி மாரி எடுத்துக்கோங்க
ம்
காலலேக்கு டிஃபனே கஞ்சி மாரி எடுத்துக்கோங்க கொஞ்ச ஹெல்தியாருக்கு கொஞ்ச எனர்ஜி கெடைக்கிற மாரி இருக்கு டக்குன்னு டைஜஷன் ஆகு
ஆகுந் தா பட் எனக்கு ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரிக்கு ஏதாச்சு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்பற ஸ்டார்ட் பண்ணிக்கலானு பாத்துட்ட
ஆமா காபி குடிங்க
கொஞ்ச நார்மலா இருக்குங்க
ந மதியம் ரசம் வச் சேரி பருப்பு தொவயல் செஞ்சி சாப்டுங்க சிம்பிளா டேஸ்டாருக்கும்
ம் ட்ரை பண்ணி பாக்கறே நமக்கு யாராச்சும் சமச்சு குடுத்தா இல்லே ல்ல நமக்கு யாராது சமைச்சு குடுத்தா நல்லா இருக்கும்ல முடியாது இரு
ஆமா கண்டிப் பிரஷர் அது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு பேசிக்கான ஒரு ஆச தா உம் கண்டிப்பா செய்ய முடியாத பட்சத்துல ஒண்ணும் பண்ண முடியாது வீட்ல அம்மா அப்பா பக்கத்துல இருக்காங்களா இல்ல லாங்ல இருக்காங்களா ஓ அதுனாலயா எனக்கே இப்டி தோணு யாராது செஞ்சு குடுக்க மாட்டாங்களா வெளில போய்ட்டு வந்தோனு வச்சுக்கோங்கள ஒரு இட்லியே செஞ்சு சாப்டுங்க அவங்க கை கல்விட்டு வாங்க சாப்டுங்க அப்டின்னு யாரும் நம்மள ட்ரீட் பண்ண மாட்டாங்களா அப்டிண்டு இருக்கு எனக்கே
நா நிறைய நாள் ஏங்கிருக்க ஏனா வீட்ல அம்மா கூடயே இருந்து பழகிட்டனா அதுக்கப்புறோ இங்க வந்து இருக்கச்சுல ரொம்ப கஷ்டோ நந்துச்சு ஏனா எங்க அம்மாவே எல்லாமே செஞ்சு வச்சிருவாங்க வீட்ல இப்ப இங்க வந்து யாரு செஞ்சு தரல கஷ்டமா இருக்கு
ஒங்க மேரேஜ் ஆகி ரொம்ப நாளாச்சோ
புரியல
மேரேஜ் ஆயி ரொம்ப வருஷோ ஆச்சா ச இல்ல இப்பதா மேறிடுங்களா
ம் நியூமேரீட் ஒன் இயர் தா ஆகுது
ஆ அதனாலதா ரொம்ப லோல்லினெசா திங் பண்றீங்க போக போக பழகிடு அவ்ளோதா இதுதா நம்மளுக்கு லைஃப்ன்னு ஒரு இதாய்ச்சுன்னா அது பழயிடு
ம் இல்ல எனக்கு எப்படியு இல்ல எனக்கு ஒரு மாரி ரொம்ப ஒடம்பு முடியாம இருக்கப்ப யாராச்சு ஹெல்ப் பண்ணா கொஞ்சோ நல்லா இருக்குன் தோணு யாராவது சாப்ட ஏதாவது நல்லா இருக்குன் தோனு
கண்டிப்பா அது லேடிஸ்க்கலா ரொம்ப கஷ் டோ அது யாரு‌ புரிஞ்சுக்க மாட்ட டாங்க புரிஞ்சிட்டு செயல்படுத்தவு மாட்டா டாங்க அதா
ம்
இப்போ எனக் கல்யாணோ ஆயி பதினஞ்சு வருஷோ ஆயிடுச்சு எ பொண்ணு டென்த் படிக்கிறாங்க இப்ப அவுங்க கொஞ்சோ பெருசா ஆகவு ஏ கொஞ்சோ காலைல அவங்களுக்கு ஃபுல்லா ஒர்க் இருக்கு படிக்கிற வேலை டியூஷன் அது இதுன் வேலை இருக்கு நைட் வந்தா அவங்க என்ன கேர் பண்ணிக்குவாங்க
நல்லா இருக்குல்ல
நைட் வந்தா தோச ஊத்தி குடு துருவாங்க சட்னி ம மேக்சிமம் அவங்க பண்ணிகுவாங்க சும்மா அந்த பேசிக் கான ஹெல்ப் பண்ணாவே எனக்கு அது பெரிய விஷ விஷயமா இருக்கு நம்ம வந்து ரிலாக்ஸா உக்கார்றதுக்கு அப்டியே ஒரு மாரி நிம்மதியா இருக்குற மாரி இருக்கு அப்
நீ எனக்கு அப்டில்லா இல்ல
பொழுதினிக்கு நானே
நானே தோச ஊத்தி நானே சாபடனு அஹ்
க்லா சமைக்கற மைண் செட்டே வராது
உம்
நானே சமச் நானே சாப்பனா ஆமா யா ஒரு ஆளுக்குனா சமைக்கவே வராதுங்க ச் இதே ஒரு பத்து பேர் கூட டப் டப்புடப்புன்னு சமைச்சிருவோ ஒரு ஆளுக்கு செய்யணுனா ச் போ ஒரு நம்ம மட்டுதானே அப்டிங்கற ஒரு அலட்சியோ வந்துரு அது ரொம்ப ஹையே வராது அது சாதாரண ரசமா இருக்கட்டு ஒரு உப்புமாவா இருக்கட்டு வரவே வராது நீங்க அந்த மாரி ஃபீல் பண்ணிருக்கீங்ளா
நா நெறைய ஃபீல் பண்ணிருக்கே நெறயா நாள் இங்க வந்ததுக்கு அப்பறோ அடிக்கடி
கண்டிப்பா
யாருமே இருக்க மாட்டாங்க நான்தா சமைச்சு தனியா சாப்டணு அப்ப எனக்கு தோணு சேர் அக்கா சமச்சு தருவாங்கனு ஃபீல் பண்ணிர்கேன்
என்னைக்காது அது நா சொல்லி ருக்கிங்ளா வீட்ல
நா அழுகவே செஞ்சிருக்கே சொல்லி ஆனா சண்ட வரு எப்டி சொல்றது
பொறுமையா உங்க தரப்ப எடுத்து சொல்லுங்க இதுதா சுச்சுவேஷன் நீங்களு உங்க ஹஸ்
இல்ல இல்ல மூணு பேரு நானு எ ஹஸ்பண்ட் எ மாமியா
ஓ அவர் எதும் ஹெல்ப் பண்ண மாட்டாரா
எங்க மாமியா அவுங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவுங்க ஏன் ஹெல்ப் பண்ண போறாங்க
நீங்க மூணு பேர் தானே இருக்கிங்க மாரி ஷேர் பண்ணிக்லாமே
அப்பில்லா ஷேர் பண்ண மாட்டாங்க அவுங்க வெளில இருக்ற வேலய செஞ்சாங்கன்னா நா உள்ள இருக்ற வேலய நா தா செய்னு நா சமைக்கனு அவுங்க சமைக்க மாட்டாங்க
ம்
எப்டி சொல்றது நீதா செய்யணு அவ்ளோ தா உனக்கு முடிலேனாலும் நீதா செய்யணு
நெறயா வீட்ல இப்டிதாங்க இருக்காங்க
என் ஹஸ்பண்ட் இப்ப ரீசண்ட் டைம்ஸ்ல சொல்லிட்டாங்க உனக்கு வேணுனா சொல்லு நா உன்க்கு கடேல வாங்கி தத்துட்டு போறே நீ சமைக்கலனா விடு அவுங்களுக்கு வேணும்ங்கறத அவுங்க சமைச்சு சாப்ட்டுக்கட்டு நீ கடேல வாங்கி சாப்ட்டு
நெறயா வீட்ட புரிஞ்சுக்கவே மாட்டீங்கறாங்க
அவ்ளு நம்மள மாரிதானே அப்டின்னு நெனைக்க மாட்டாங்க ரொம்ப முடிலனா கூடயு அப்டிதா என்ன பண்றது எல்லாரு வாழ்க்கையு ஒரே மாதிரி இருக்கறதில்லல்ல
கண்டிப்பா
ஒவ்வொருத்தவங்களு ஒவ்வொரு மாதிரி நம்ம அம்மா நம்ம அம்மாதா
நாளடைவுல பழகிரு
ம் அதென்னமோ சரிதா
நா அந்த ஃபீல்லா எப்ப அனுபவிச்சிருக்கேனா ரெண்டு கொழந்தைகள் க்கு ரெண்டு வயசுதா வித்தியாச
ம்
பாப்பா அப்பயே கொஞ்ச புரிஞ்சுருக்கு இருந்தாலு பைய அழுதுட்டே இருப்பா எனி டைம் அழுதுட்டே இருப்பா
ம்
காலைல எதுக் கு அழுகறானே தெரியாது எப்ப நல்லா இருப்பா எப்ப ஒடம்பு சரியாம போகுன்னே தெரியாது காலைல ஏ ஹஸ்பண்ட் கால எட்டு மணிக்கோ ஒன்பது மணிக்கோ வேலைக்கு களம்பிடுவாங்க நா சொல்றது ஒரு ட்வெல் இயர்ஸ் முன்னாடி சொல்றேன்னு வச்சுக்கோங்களே லெவன் இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்ற அப்ப என்ன ஆகுனா எப்படாவ வருவாரு வலிமேலே விழி வச்சு காத்திருக்க மாரி இருக்கு அவர் வந்து என்ன பண்ணுவாரு ஒன்னுமே பண்ண மாட்டாரு கொழந்தைய வாங்கிட்டு நீ போய் தூங்குமோ சாப்பாடு வந்து எடுத்து வச்சுட்டு போயிடுவ நா தூங்கற மாரி இருந்துச்சுன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போய் படுத்துக்குவ எடுத்து வச்சு மூடி வச்சுட்டு போய் டார்க் சாப்ட்டுட்டு மட்டு படுக்குற மாரி எடித்துச்சட்டு போய் படுத்துருவ திருடிஸ் ச்ச பண்ண மாட்டாங்க அந்த மாரி முன்னாடியே வந்துட்டாலு தம்பிய பாத்துக்குவாங்க நம்பளுக்கு படுத்து எப்படா தூங்க நீ தூங்குபா அப்டினு ஒரு சில சமயல ஹைப்பர் டென்ஷன் அவு தெரியு மூட்ஸ்விங்ஸ் ஆயிட்டு என்னால முடியாது அப்டி இதுக்கு மேல முடியாதுடா அப்டிங்கறப்ப நைட் லேம்ப் மட்டு ஆன் பண்ணிட்டு படுத்துருவே கொஞ்ச நேர திருக்க முருக்க முடிச்சு பாத்துட்டு அப்புற என்மேலயே சாஞ்சு படுத்து தூங்கிடுவ அதுக்கப்புற அந்த டெக்னிக்க தா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்ட
ம் அது கொழந்தைங்ல பக்கத்லயே போட்டு நம்ம படுக்க வச்சு கிட்டிய வச்சுக்கிட்டோனா அது நம்ம தூங்குறப்ப அதுவு தூங்கிரு
படுக்க ஆரம்பிச்சிட்டே அ முழிச்சிருந்ததான நீ தாலாட்டு பாராட்டுன் சொல்லிட்டுருப்பனு சொல்லிட்டு இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்ட அதுக்கப்புற இப்பல அதெல்லா நெனைச்சு பாக்குறப்ப சிரிப்பா இருக்கு இருந்தாலு அதெல்லா ரொம்ப கஷ்ட காலங்கள் வாய்விட்டு அழுகல போலருக்கு என்ன விடுறங்கடா அப்டின்ற மாரி இருக்கு
கண்டிப்பா
கொழந்தைங்க அப்ப இருக்கு இப்ப இருக்க ஜெனரேஷன்க்கு வந்து அங்க வளர்க்கறது எல்லாமே ரொம்ப இதாருக்கு ஃபர்ஸ்ட் கொழந்தைங்க பெத்துக்கறதே இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆ இல்ல எனக்கு என் ஹஸ்பண்ட வெச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாதா இருக்கு அஞ்சு வயசு கொழந்தைய சமாளிக்கிறது எ ஹஸ்பண்ட சமாளிக்கிறது ஒரே மாரிதா எனக்கு ஃபீல் ஆகுது
கண்டிப்பா
ரொம்ப கஷ்டமா இருக்கு
நீங்க உக்காந்து பேசுங்க கண்டிப்பா சரியாகு
ம் அழுது அடம்புடிச்சு ஆர்ப்பாட்ட பண்ணாலு அது ஒரே மாரிதா இருக்கு இப்ப நா என்ன விஷயத்த பண்றேனோ அத அவங்க எனக்கு திருப்பி பண்ணி காமிப்பாங்க
உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு என்ன ஏஜ் டிஃப்ரண்டு
ஃபைவ் இயர்ஸ் டிஃபரெண்டு
அவ்ளோதான ஏ இப்டி
சைலர்ல இருங்க நைன்டீன் அவருக்கு வந்துட்டு டொன்டி ஃபோர்ன் நெனைக்ற ஒன்ப்ல ஆமா ஆ கரக்ட்தா ஃபை இயர்ஸ் டிஃபரண்ட்
ஓகே தோழி நம்ம இன்னொரு கால்ல கண்டிப்பா பேசலாம் செரிங்ளா நமக்கான குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைஞ்சு ச்சு
செரி தோழி நன்றி ம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி